அ ஹலோ
ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க பேசியே ரெம்ப நாள் ஆச்சு
ஆமா பேசி ரெம்ப நாள் ஆச்சு ஏனா கொழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்கள்னால இப்போ பேசுறதுக்கு நேரமு கிடைக்க மாட்டேந்து
ஏ கண்டிப்பா ஏனா இப்ப கொழந்தைகளுக்கு வந்து விடுமுறை நாட்கள் அப்டின்றதுனால அவுங்களுடைய நேரம் செலவழிக்கவே வந்து நமக்கு ஆ கரெக்டா இருக்கு இல்லீங்ளா ஏனா இப்ப வெளில போறது ஆ நம்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது இதெல்லாம் மே பிள்ளைகள் விடுமுறை நாட்கள்ளதா நம்மளால போக முடியு அதுவு இல்லாம இந்த பிள்ளைகளுக்கு இப்ப விடுமுறை நா கலண்றதுனால கொஞ்சோ ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே நம்ம குடுத்துட்டே இருக்கிற மாரி இருக்கு இல்லையா ஏனா கடைல இருந்து நம்ப வாங்கி வாங்கி குடுக்குறதுன்றது ரொ ம்ப கடினமா இருக்கு அது ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்றது நம்மளால சொ சொல்ல முடியாதுல்ல அதனால கொஞ்சொ பாத்து பாத்து வீட்லேயே ஆ ரோக்கியமா வந்து சமச்சு குடுக்குற மாதிரிதா இருக்கு அதுலேயே வந்து நமக்கு நேரம் வந்து அதிகமா போய்கிட்டு ருக்கு
ஆமா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கனா உண்மைதா இப்போ ஆரோக்கியமான உணவு வந்து பாத்தீங்கனா நம்பளுக்கு வந்து இப்ப கடைகள கெடைக்கிறது வந்து பாத்தீங்கனா நம்பளுக்கு ரொம்ப இப்ப அரிதாயிடுச்சுல்ல இப்ப வந்து பாத்தீங்கனா என்னதா நம்ப வீட்டுல வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம பாத்து பாத்து சமைத்து குடுத்தாலு ஆனா பிள்ளைகள் வந்து பாத்தீங்னா இந்த கடைத் தெருவுல இருக்கிற உணவுகள்ங் தா பா பிள்ளைகள் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்ன்னா சாயங்காலொ காலங்கல வந்து பாத்தீங்ன்னா ஏதாவது நம்ப வந்து ஆரோக்கியமா ஒரு கிழங்கு அவியல் அந்த மாரி அவிச்சு கொடுத்தாலு பிள்ளைங்கள் எங்க ரசிச்சு சாப்புடுறாங்க நம்பளுக்கு வந்து பாத்தீங்ன்னா அந்த கடைகளில் கிடைக்கிற வந்து பாத்தீங்ன்னா அந்த ஆயில் ஐட்டம் மட்டுதா வந்து பாத்தீங்ன்னா பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்ன்னா விரும்பி சாப்பிடுறாங்க
கண்டிப்பா ஏனா அந்த எண்ணெய் எல்லா பாத்தீங்ன்னா திரும்ப திரும்ப வந்து அவங்க உபயோகப்படுத்திட்டுதா இருக்காங்க நம்ப வீட்டுல என்ன பண்ணுவோனா ஒரு ஒரு இப்ப நம்ப ஏதாச்சு வந்து ஆ நான்வெஜ் எல்லா சமைக்க போறோ இறைச்சி எல்லா சமைக்க போறோ அப்டினா அத வந்து நம்ப ந்த எண்ணெய நம்ப ஒரு டைம் வந்து பயன்படுத்துறோ அப்படின்னு போது அந்த எண்ணெயை நம்ம அடுத்த டைம் வந்து நம்ம அத உபயோகப்படுத்த மாட்டோ ஏனா இப்ப நம்ப சிக்கன் எடுக்கிறோ அப்படின்னா அதுல நம்ம சில்லி சிக்கன் போட்டு கொடுக்கறோ குழந்தைக்குன்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம திரும்பி வந்து பயன்படுத்த மாட்டோ இந்த மீன் வந்து பொறிக்கிறோனாலு அந்த எண்ணெயை நம்ம திரும்பி பயன்படுத்த மாட்டோ கொஞ்சமா தேவையான அளவு மட்டு எண்ணெய எடுத்துதா நம்ம வந்து அத சமைச்சு கொடுப்போ ஆனா கடையில எல்லா பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து அப்படியே வச்சுப்பாங்க அந்த எண்ணெய அப்படியே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாள் வந்து அத அவங்க சிக் கன் ந இப்ப இறைச்சி சமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க அதுலயே இப்ப பிரியாணி செய்யவோ இல்ல குழம்பு வைக்கவோ வந்து அத வந்து உபயோகப்படுத்திப்பாங்க அது உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல் தான ஏனா ஒரு முறை வந்து நம்ப பயன்படுத்திட்டோ அப்டி இந்த பொறிக் பொறிக்கிற விஷயத்துல வந்து நம்ப ஒரு முறை பயன்படுத்திட்டோ அந்த எண்ணெ அப்டினா முடிஞ்சளவு வந்து நம்ம அடுத்த தடவை வந்து பயன்படுத்தாம இருக்கிறது வந்து கொஞ்சோ நல்லதா இருக்கு இப்ப வீட்டுல இருந்த போண்டா வடைகள் இது மாரி செய்யும் போது அந்த எண்ணெய வந்து நம்ம கொஞ்சோ பயன்படுத்திக்லா தாலிப்புக்காக ஊத்தி நம்ப பயன்படுத்திக்லா ஆனா வந்து இறைச்சி சமைக்க இறைச்சி வந்து பொறிக்கிற எண்ணெயில வந்து நம்ம பயன்படுத்துறோம்ன்றது வந்து ஒடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஏன்னா அதுல மசாலா எல்லா நெறய நம்ம போட்ருப்போ இல்லைங்ளா அந்த எண்ணெய வந்து நம்ம ம ஒரு நாள் உபயோகப்படுத்தவே கூடாது இல்ல அது மாதிரி இவங்க வந்து உபயோகப்படுத்துறதனால கொழந்தைங்களுக்கு வந்து உடல் ரீதியா நெறய பிரச்சனைகள் எல்லா வர ஆரம்பிக்குது இல்லையா இப்போ
ஆமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பண்றது வந்து பாத்தீங்ன்னா நம்ப அந்த மாதிரி எதுவுமே வந்து பாத்தீங்ன்னா சேர்க்க மாட்டோ இப்ப ஒரு வாட்டி நம்ம வந்து அத நம்ப அந்த ஆயில் யூஸ் பண்றோ அப்டினா அடுத்த தடவ வந்து பாத்தீங்ன்னா நம்ம அந்த ஆயில வந்து நம்ம வந்து தவிர்க்கதா செய்வோ ஆனா கடை தெருல எலா வந்து பாத்தீங்ன்னா அந்த ஒரு வாட்டி அந்த ஆயில் யூஸ் பண்றாங்க அப்டின்னா அதே ஆயில வந்து பாத்தீங்ன்னா அவங்க எத்தன நாட்கள் யூஸ் பண்றாங்கன் கூட நம்பளுக்கு வந்து தெரியாதுல்ல இப்ப பிள்ளைகள் வந்து பாத்தீங்ன்னா அததான விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்ன்னா அந்த கடை தெருவில்ல இருக்க உணவில்ல வந்து பாத்தீங்ன்னா அவங்களுக்கு என்ன தா பிடிச்சிருக்குன்றது நம்மளுக்கு இன்னமு அறியல ஏனா நா அது வீட்டில வந்து நா வந்து பாத்தீங்ன்னா ஒவ்வொன்று வந்து நா அத பாத்து பாத்து பண்ணி குடுக்குறே பசங்களுக்கு இப்போ கடையில வந்து இந்த மசாலா ஆட் பண்றாங்களா இந்த மசாலா ஆட் பண்ணலையா சர் ஓகே நம்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்ன்னா அதுக் அதுக்கேத்த மாதிரி நம்ப அந்த இதுக்கு நம்ம பண்ணி குடுத்த பிள்ளைங்கள் வந்து அப்பயாச்சு நம்பளுக்கு வந்து வீட்டுல வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்ற ஒரு ஆசையில வந்து பாத்தீங்ன்னா நம்பளு வந்து பாத்தீங்ன்னா வீட்டுல அதே மாதிரி வந்து பண்ணி குடுக் கொடுக்குறதுக்கு வந்து நம்பளு முயற்சி பண்றோ ஆனா வந்து பிள்ளைகள் என்னதா இருந்தாலு அந்த உணவுகள் வந்து பாத்திங் ன கடைத்தெருவுல தா பிள்ளைகள் வந்து பாத் திங்னா தேடிக்கிட்டு போறாங்க இதனால வந்து பாத்திங்னா அடிக்கடி வந்து பிள்ளைகளுக்குமே வந்து பாத்திங்னா நோய்களு வந்து பாத்திங்னா வருது ஏனா அவங் ங்க வந்து பாத்திங்னா அயோ நீங்க சொன்ன மாதிரி அவங்க உபயோகிக்கிற ஆயில் வந்து பாத்தீங்ன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்னா தொண்டையில வந்து நெறய பிரச்சன வந்து வருது இந்த காலத்துல வந்து பா பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப அதிக நோய் வர்றது காரணமே வந்து பாத்தீங்ன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த உணவு பழக்கத்துல தா பிள்ளைங்களுக்கு வந்து போய் இந்த நெறய நோய் வருது இப்போ நம்ப அந்த காலத்துலலா நம்ம கடைபிடித்த உணவுகள்லா வந்து பாத்திங்ன்னா அந்த பழைய சோறு தயிர் இது இத சேர்த்து நம்ப வந்து சாப்பிடு போது அந்த காலத்துல இருக்க நம்ப பெற்றோர்களு சரி நம்பளு சரி இப்ப கொஞ்சொ நம்ப ஆரோக்கியமா இருக்கோ பெற்றோர்கள் கம்பேர் பண்ணு போது நம்பளோட உடம்புக்கே வந்து பாத்தீங்ன்னா ஆரோக்கியம் வந்து பாத்தீங்ன்னா நம்பளுக்கு கம்மி ஆயிடுச்சுன்றது நம்பளுக்கே தெரியுது இப்ப இன்னு நம்ப பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்ன்னா எப்படி உடம்பு ஆரோக்கியம் லா வரும் இப்ப பிள்ளைங்கள் ப்ப சாப்பிடுற அதிக உணவே வந்து பாத்தீங்ன்னா இந்த சீஸ் இந்த மயோ நோய்ஸ் அந்த மாரி இருக் க உணவுகள் தா சாப்பிடுறாங்க அதுல வந்து பாத்தீங்ன்னா ஒங்களுக்கே தெரியு அதுல எவ்வளோ ஆயில் கலக்குறாங்க எவ்ளோ மைதா அந்த மைதான்றது நம்பளுக்கு வந்து ஒடம்புக்கு வந்து நம்பளுக்கு வந்து ஒரு அளவா எடுத்துக்கு மோது எந்த ஒரு நோயுமே நம்பளுக்கு அது தராது அதுவே அளவுக்கு மீறினால் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தமு நஞ்சுனு எதுக்கு பெரியவங்க சொல்றாங்கனா இதுதா நம்பளுக்கு அளவுக்கு மீறி நம்மளுக்கு அதிகமாக எடுக்கு போது நம்பளுக்கே அது ஒடம்பு சரியில்லாம போம் போது புள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு வந்து கண்டிப்பா அது அதிகமாதா வரும் சோ அது கடை தெருவில வந்து பாத்தீன்னா
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு நூறு ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் தா ஏன்னா இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நம்ம கடையில அப்டின்றது வந்து நம்ம போய் வந்து எந்த பொருளுமே வாங்கி கொடுக்காம முடிஞ்சளவு வந்து நம்ம வீட்டுல வந்துதா சமைச்சு குடுக் வந்து ஆரோக்கியமா இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாரியே இந்த மைதா இதல்லா பாத்தீங்கன்னா அத லா அ மருத்துவமனைல வந்து பரிந்துரைக்கிறத வந்து நீங்க உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க அப்டின்றததா வந்து நமக்கு மருத்துவமனைலந்து அ அறிவுரையா வந்து கூறுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உடம்புக்கு வந்து அவ்வள கெடுதல் வந்து உருவாக்குது இப்ப இந்த கடைகல்ல பார்த்தீங்க அப்டின்னா இரவு நேரங்கள்ல வந்து இந்த பொரோ பரோட்டான்னு சொல்லிட்டு ஆ விக்கிறாங்க இல்லைங்களா அதுலல்லா பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் வந்து சாப்ட்டுட்டு நைட்டுக் தூங்குற டைம்ல வந்து நிறைய பேருக்கு அதனால வந்து நெஞ்சுவலிகள் வந்து வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க இது நம்ம நெறைய செய்திகள்லயு ஆ பத்திரிகைகள்லயுமே வந்து நம்ப படிச்சிருப்போ இது மாதிரி விஷயங்கள் மைதா மூலியமா நிறைய பிரச்சனைகள் எல்லா வருது அப்படின்னு ரதெல்லாமே வந்து நம்ப படிச்சிருப்போ ஆனா நம்ப எப்படியாவது ஒரு முறைன்றது கூட நம்ம கொஞ்ச யோசிச்சுதா வந்து நம்ம அத சாப்பிடுற மாதிரி இருக்கும் இப்ப கடை வீதிகள்ல பாத்தீங்கன்னா பானிபூரி அப்டின்ற ஒரு விஷயம் வந்து தெருக்களுக்கு தெரு வந்து இப்ப இருந்துகட்டுதா இருக்கு அதுலயு நெறை றைய பேர் வந்து அ நமக்கு இணையதளங்கள்ல வந்து வீடியோ போட்டுட்டுதா இருக்காங்க அதுல வந்து புழுகு இருக்கிற மாதிரி அது வந்து சுத்தம் இல்லாத மாதிரி எல்லா நிறைய பேர் வந்து போட்டுட்டுதா இருக்காங்க ஏன் அப்டின்னு பாத்தீங்கன்னா அதெல்லா பாக்கும் போது வந்து நம்ம வாங்கி சாப்பிடணு அப்படின்ற எண்ணமே நமக் குவராத் இல்லையா இப்ப வந்து அவங்க வீட்ல இருக்க பிள்ளைகளுக்கு குடுக்குற மாதிரியும் அவங்க வீட் ட்ல இருக்கிறவங்க சாப் பற்றதா நினைச்சு அவங்க பண்ணியிருந்தாங்க அப்டின்னா அது வந்து நமக்கு சுத்தமா செஞ்சு கொடுப்பாங்க இல்லைங்களா அது வந்து சுத்தமாவே அவங்க செய்யாதுனால் அவங்களோட கவனக் குறைவுனால தானே வந்து அந்த புழுக்கள் எல்லாம் அதுல இருந்திருக்கு இப்ப பழைய பழையது ஆகிருச்சு அப்டின்னா அதை அவங்க எடுத்து போட்டுட்டு வேற புதியதாதான் வாங்கி கொடுக்கணும் இப்ப அந்த பழையதையே வந்து வச்சு அவங்க குடுக்கும் போது இப்ப நம்ம வா பாத்த பார்த்து நம்ம சாப்ட்டோம் அப்டின்னும் போது நமக்கு தெரிஞ்சாதான் ஆச்சு இப்ப தெரியல அப்டின்னா நம்ப சாப்ட்டு வந்துட்டோம் அப்டின்னா கண்டிப் ஓ ரெண்டு மூணு நாள்ல வந்து
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்ம் ண்ம தான் ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்யற உணவுல வந்து நம்ம அதை யோசிப்போம் புள்ளைகளுக்கு வந்து பழைய ஆயில்ல செஞ்ச இது பழைய உணவ கொடுக்க கூடாதுன்னு ஆனா கடை வீதில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் தானே சோ அதுன அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவுங்க பொருட்படுத்தாம அவுங்க வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உபயோகிச்சு தா இருக்காங்க பழைய ஆயில் பழையா உணவகத் எல்லாத்துமே உபயோச்கிச்சிட்டு தா இருக்காங்க ஆனா புள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பானிப்பூரியில வந்து பார்த்தீங்கன்னா நம்பளுக்கே ஈடுபாடு வந்து அதிகமா இருக்கு என்னதான் நம்ப வீடியோ போட்டோ எவ் எவ்வளவுதான் நம்ப பார்த்தாலு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வர்க்க அந்த உணவின் சுவை நம்ம வந்து ஒரு வாட்டி நம் சுவைச்சதுக்கு அப்புறம் நம்மளாலயே நம்மள கண்ட்ரோல் பண்ண வந்து முடியல அது வந்து அப்ப புள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு உணவுக உணவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அந்த பழையப் காலத்து உணவுக கம்பேர் பண்ணும் போது இந்த காலத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த நிறைய இந்த பானிப்பூரி பொரோட்டா அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாதிரி இப்ப இருக்க உணவுகள் வர்றதுனாலதான் நோய்களும் அதிகமாயிடுச்சு ஏன்னா நம்மளுக்குல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நம்ம வெயில்ல நம்ம விளையாட் லும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்லதான் வுவ கடை தெருவுல நம்மளுக்கு வந்து பெட்ரோர்கள் வாங்கி கொடுக்குறதே நம்மளுக்கு வந்து அறிதுல்ல இப்போ இருக்க வந்து பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா வாரத்தில் வந்து இரண்டு முறை இல்லன்னா மூன்று முறை வந்து பாத்தீங்கன்னா கடைத்தெருவுலதான் அவங்க வந்து சாப்புட்றாங்க இதனால என்னமோ அவுங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நோய்களும் அடிக்கடி வருது போ பள்ளிக்கூடத்துல அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா புள்ளைங்களுக்கு வந்து சரியா போக முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க இந்த சூழ்நிலை வந்து புள்ளைங்களுக்கு வந்து அமையுது இந்த உணவு முறை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ல வந்து நம்ம வந்து மாத்தணும்ன்ற ஒரு இது மட்டும் யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு கொண்டு வந்தாங்க அப்டின்னா இது கண்டிப்பா நல்லா இருக்கு
கண்டிப்பா ஏன்னா நம்ம வீட்ல நம்ம வீட்ல வந்து இந்த மாற்றங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னாலே பிள்ளைகள் வந்து ஒரு நாள் இரண்டு நாள் வந்து கொஞ்சம் அடம் பிடித்தாலுமே வந்து நம்ம முடிஞ்சளவு வந்து அதை கொஞ்சம் தவிர்க்க அவங்களுக்கு வந்து இதுதான் ஆரோக்கியமா இருக்கும் இரு இததான் நீங்க சாப்டணும் இது சாப்பிட்டீங்கன்னாதான் உங்களோட ஆரோியம் வந்து ஆஹ் இதாகும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு நம்ம முடிஞ்சளவு வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னாலே அவங்க வந்து அ இப்ப வெளியில இருக்கிற பொருட்கள் கிட்ட வந்து போகாம இருப்பாங்க ஏன்னா நமக்குமே வந்து நேரங்கள் ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லா னால காரணனால தான் நம்ம கடையில சில பொரு்களை வாங்கி கொடுக்குறோம் இப்ப வந்து நம் ந பழம் வகைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பழம் வெளியில போறோம் அப்படின்னா சில்லுனு இப்ப வந்து வெயில் காலத்துக்கு வந்து ஜூஸ் குடிக்கலா அப்படின்னுதான் நம்ம யோசிப்போம் அந்த பழமே வந்து ஜூஸ் போடுற பழமே வந்து அழகி இருக்கிற பழத்தலேயே வந்து சில பேர் எல்லாம் வந்து நமக்கு ஜூஸ் வந்து போட்டு குடுத்துடுறாங்க அதை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி குடுத்துட்ரோனா அதுலயும் உங்களுக்கு வந்து தொண்டவலி ஆஹ் பஃபீவர் ல்லாம் உடனே வர ஆரம்பிச்சிருது அதனால வெளிய ஜூஸ் வாங்கி குடுக்கவும் நமக்கு வந்து பயமா இருக்கு வீட்லேயே வந்து அந்த பழங்களை வாங்கிட்டு வந்துதான் வந்து நம்ம போட்டு குடுக்கறதுதான் வந்து நல்லது அப்படின்றது தோண ஆரம்பிச்சிருது
பேசிக்கிட்டே தான் நம்மளுக்கு வந்து இந்த உணவு பழக்கங்கள்ளை வந்து நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு இருக்கு இதுல்ல நம்மளுக்கு இதை பத்தி நம்மளுக்கு ம் சொல்லுங்க
இத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டேதான் இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா நமக்கு உணவு அப்படின்னு வந்துட்டாலே வந்து ஆரோக்கியம் இல்லாததான் இப்ப நறைய இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம பேசிக்கிட்டேதான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப ஒரு சில வேலைகள் இருக்கிற காரணத்தனால நம்ம நேரம் கிடைக்கும்பது
கண்டிப்பா நான் நம்ம இன்னுமோ நம்ம வந்து பேசலா கண்டிப்பா கண்டிப்பா
நீங்களும் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு பள்ளிக்கு சென்றதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வந்து கூப்டுங்க நானும் எனக்கு என எனக்கு நேரம் கிடைச்சுதுன அப்படின்னா என்னோட தரப்புல வந்து நானுமே உங்களுக்கு கூப்பிடறே பிள்ளைகள் வீ ட்ல இருக்கிறது நால வீட்லயும் கொஞ்சம் வேலைகள் எல்லாமே அதிகமாதான் இருந்துட்டு இருக்கு அதனாலதான் இப்ப தொடர்ந்து உங்க கூட வந்து பேச முடியல இத பத்தி நம்ம பேசினதுல நானும் உங்ககிட்டதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டேன் நம்ம மீண்டும் பேசலா
கண்டிப்பா கண்டிப்பா நன்றிங்க நன்றி